ஆ கேக்து கேக்
ஆ என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க
சும்மாதா ப்ரோ நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க
இப்பதா வேலைக்கு போயிட்டு வந்தோ
அப்டியா என்ன என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்க
ஆ கார்பன்டர் ப்ரோ
கார்ப்ரேட்ரா
ஆ ஆ ஹு கார்பென்டர் கார்பென்டர்
அப்டினா என்னது ப்ரோ
அது இந்த வீட்டு ஜனல்லு
ஓ அதா
ஆ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ம்
எவ்ளோ ப்ரோ சேலரி ஒரு நாளைக்கு
ம் அதல்லா சொல்ணுமா ப்ரோ
அது அது என்ன ப்ரோ அதுல்லா ஒண்ணுல்லயே தௌசண்ட் டூ ஹண்ட்ரடா ம் ம் ம்
ம்
ஓகே நீங்களா எல்லாமே பண்ணீங்களா ப்ரோ
ஆ பண்ணுவோ
ஆ ஓகே ப்ரோ
நீங்க என்ன பண்றீங்க ப்ரோ
படிக்கிற ப்ரோ
ஆ என்ன படிக்கிறீங்க
பி காம் ப்ரோ
பி காமா ஓகே ஓகே ப்ரோ என்ன செகண்ட் இயரா தேட் இயரா
ஃபைனல் இயர் ப்ரோ ஆமா இன்னு ஃபைனல் இயர் முடியப் போது இன்னொரு இந்த வருஷோ
காலேஜ் போனீங்களா
ஆ போனே ப்ரோ போனே ப்ரோ
ஆ
நீங்க என்ன பட்ச்சீங்க
நா படிக்கல ப்ரோ
அப்டியா
ஆ உங்களுக்கு சிக்னல் வீக்கா இருக்கா ப்ரோ பாத்துக்கங்க
இல்லல்ல நல்லாதா ப்ரோ கேக்குது
ம்ஹு எனக்கு விட்டு விட்டு கேக்குது நீங்க பேஸ்றது
இல்லல்ல நீங்க பேசுறது நல்லா கேக்குது உங்களுக்குதா வீக்கா இருக்குது போல
அ நான் கரெக்டா தானே இருக்கேன்
இல்ல ப்ரோ எனக்கு நல்லாதா கேக்குது உங்களுக்குதா அந்தம தெரியல க்ஷம் சாப்பிட்டீங்களா ப்ரோ
இல்ல ப்ரோ அப்றந்தா குளிச்ச்சிட்டு சாப்புட்ணு
டெய்லி ஒர்க் இருங்குல்ல கா கான்ட்ராக்ட் ஏதாச்சு வச்சிருக்கீங்களா
இல்லல்ல அதெல்லா கெடையாது
அப்டியா யாராச்சு கூப்ட்டா போய்டுவிங்க அப்டியா அப்ப டெய்லி ஒர்க் ஏதாச்சும் ஸ்டோர் கட மாரி ஏதாச்சு வச்சிருக்கீங்களா
இல்ல இல்ல இப்பறந்தா எதா பாக்ணு
யாரு அப்டியா இந்த மாரி கடையை வைக்கலான்னு இருக்கிறீங்களா
ஆமா
ம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நம்ம சென்னையில தா இருக்கீங்களா இல்ல வெளியூரா ப்ரோ
நா வெளியூருப்ரோ
செரிங்கா சேரிங்கா அம்மா என்ன ப்ரோ வாழ்க்கை ப்ரோ இருக்குது வாழ்க்கலாம்
போது ப்ரோ ரசொ மேறி
புரியில்ல
ரசொ மாறி போது ப்ரோ
ரசொ மாறி போதா உங்குளுக்கு அப்ப பிராணி மாரி போலையா
பிரியாணியா இல்ல ப்ரோ
எனக்கு தண்ணி மாறியை போது ப்ரோ
ஆ தண்ணி மேரி போது நல்லது ப்ரோ தண்ணி மாரி போது காலேஜ் தெரியு ப்ரோ கெடைக்கூ
ம் செரி ப்ரோ
ஒர்க் இருக்கு ஒர்க் கெடைக்கூ
ம் செரி ப்ரோ செரி ப்ரோ அங்க உங்க ஊர்ல இருந்தே ஜநங்கல்லா வந்து ஒர்க் பண்றாங்களா அங்கருந்து சென்னை எல்லா வந்து ஒர்க் பண்றாங்களா உங்க ஊர்லந்து
ஆ எல்லாரு மோஸ்ட்லி அங்கதா எல்லாரு
அப்டியா உங்க அங்கந்து சென்னை லாங்கா ப்ரோ
ரொம்ப லாங் இல்ல ஆனா கொஞ்சொ அ இல்ல இல்ல ஒரு எர்நூறு கிலோமீட்டர் இருக்கூ
திண்டுக்கல்
அல்ல அல்ல இங்க கடலூர்ரு
கடலூரா சரி விடு சரி விடு சரி விடு கிட்டதா
கிட்டதா அதா சொன்னே
பிரச்சன இல்ல ம் ம் அப்ப பாண்டில்லாம் பக்கத்துல தா
ஆமா ஆமா
ம் பக்கத்து பீச்சி
அதேதா ப்ரோ
அ அ அ கடலூர் சுபி கர்ட்டா
ஆ
ஆமா அவுங்க அந்த ஊர்தான
யாரு ப்ரோ
சுபிக்ஷ்ஷா பிக்பாஸ்
இல்ல நா அதெல்லா பாக்க மாட்டே ப்ரோ அதனால அதெல்லா பாக்ற நேரமே இல்ல ஆ அதெல்லா பாக்க மாட்டே
அப்டியா இப்ப ஒர்க் லா எப்டி ப்ரோ இருக்கூ ஒடம்புலா ரொம்ப பெய்னா இருக்குமா
அப்டிதா இருக்கூ ப்ரோ தல்லா பழகிடுச்சுன்னா ஒண்ணு தெரியாது ப்ரோ
ம் ம்
ம் சாட்டிங்ன்னா எல்லாருந்தா கஷ்டமா இருக் போவ போக பழகிடு பழகிடு
இந் மாரி விண்டோஸ்லா நல்லா இன்டீரியர் பண்ணுவிங்ளா
ஆ பண்ணுவ ப்ரோ
எல்லாமே எந்த டிசைன் சொன்னாலு பண்ணி குடுவீங்ள இப்போ எப்டி ப்ரோ இன்டீரியர்னா ஹோல்சேல்ன எவ்ளோ ப்ரோ கம்மி தான
ஆ ஓல்சர் ஆமா எல்லா ஓல்சர்னா கம்மிதா நம்ளே மொத்தமா கான்ட்ரக்டா குடுத்தா நம்ப அது போல பண்றது ல்ல நம்ப போனா எங்
நீங்க அந்த மாரி பண் அந்த மாரி பண்லால ஆனா உங்களுக்கு எல்லாமே எல்லாமே தெரியுல அப் டூ டவுன் வரையு
இருந்தாலு கொஞ்சோ வேணுல்ல ப்ரோ கொஞ்சோ இன்னு கொஞ்சோ வயசாட்டு இன்னு கொஞ்சோ கத்துக்கணு
ம் அப்டியா ம்
அதனாலதா எல்லாமே டக்குன்னு போ முடியாதுல
புரில ப்ரோ
டக்குன்னு பண்ண முடியாதுல்ல
ஆமா நீங்க எப்டி யாராச்சு ஹெல்பரா வச்சிப்பீங்களா
ஆ ஆமா எல்ப்பர்ல்லா தேவல நாங்ளே போய் நானே செஞ்சுப்போ வரி எல்லாமே
நீங்க ஒரே ஆள் செஞ்சிருவீங்ளா ம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இந்த மாரி இந்த அப்பாட்மெண்ட் அந்த மாறியா இல்ல பில்டிங்கா இல்ல
இல்ல இல்ல அந்த மாரி இல்ல இது போல கடைக்கு வேலைக்கு போடுவோ அவுங்க அவுங்க ஓனரு அ ஓனர் என்ன பண்றாரோ அவுங்க அவுங்க என்ன சொல்றாங் செய்ய வேண்டியதா அவ்ளதா
அப்ப நீங்க கான்ட்ராக்ட் கீழதா ஒர்க் பண்றீங்க
அது கான்ட்ரட்னு சொல்லல அவுங்க கட வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட போய் வேல செய்றே
ஓ அப்டியா எப்பமே அந்த கடைல தா ஒர்க்கா
ஆமா ஆமா
ம் செரி ப்ரோ செரி ப்ரோ புரிது புரிது
ஆ
அவரு என்ன மாரி பண்றாரோ அந்த மாரி நீங்களு அதுக்கேத்த மாரி நல்லா சம்பாச்சி கட வைங்க ம் சரி ப்ரோ சரி ப்ரோ வேற என்ன ப்ரோ
மழலா அங்க பேஞ்சுதா ப்ரோ
மழலா வந்தது ப்ரோ நேத்து நல்ல மழ ப்ரோ அங்க
இங்க பெய்யல ப்ரோ மேகமா இருக்குது பெய்யல
நல்ல மழ ப்ரோ எங்களுக்கு எங்க சைடு்ல மழ நல்லா வருது அந்த சைடு இன்னு மழையே ஸ்டார்ட் ஆவலயா
ஸ்டார்ட் ஆவல மேக இருக்குது மழ தூத்து போடுது மழைய காணோ
ம் அம் அப்டியா
ஆமா ப்ரோ
பக்கத்துலயா ப்ரோ பீச்சி
இல்ல இல்ல இது தூரோ கொஞ்சோ அங்கன்னா அங்க இல்ல கொஞ்சோ உள்ள இங்க உள்ள கிராம அதனால
எத்தன கிலோமீட்ர் இருக்குர அங்க கீழந்து
ஒரு டொண்டி இருக்கு
டொண்டி தான ப்ரோ பக்கத்துலதா
பக்கதா சொல்லுபோது அப்டித்தா இருக்கு எனக்கு போணும்ல்ல
ஆவு ப்ரோ ஒரு ஆஃபனவர் ஆகும்ல அதா நல்லாருக்குல்ல பீச்லா
நல்லால சூப்பரா இருக்கு ப்ரோ இப்ப ரெடி பண்ணிட்டாங்கலா சென்னை மாரியே ஆ அந்த கொட கட எல்லாமே ஆ எல்லமே ரெடி பண்ணிடாங்க அந்த இது கடலூர்ன்னு சொல்லி அந்த இதுல்லா வச்ட்டாங்க அ எல்லா வச்டாங்க ஆ எல்லா வச்
அ புரிது புரிது நல்ல பத்ரம செம்மையா இருக்கு போல அப்போ
இப்பதா ரெடி பண்றாங்க எல்லா கொஞ்ச கொஞ்சமா இந்த முன்னாடி கல்லு கில்லா
எப்பயுமே மழ நல்ல வருமா ப்ரோ அந்த சைடு
வரு ப்ரோ அதுக்கு அத அந்த கடல கிட்டேதா நல்லா பெய்யு இந்த பக்கோ ஊர்பக்கோ காணு கடல் கிட்டே பெய்து
ஊர் சைட்லா அவ்ளோவா பேய்யாதா
பெய்யல பெய்யதா இப்ப பெய்யல ஏன்னு தெரில
ஆ இந்த மேரி ஆனா இந்த வெள்ளோ அதெல்லா வராது
இல்ல ஒன் டைம் வந்துது ப்ரோ வெல்லா வரு
ம் ம் அப்டியா
ஆமா சென்னை அளவுக்கு இல்ல சென்னை அளவுக்கு இல்ல
ஓகே இந்த சைட்லா மழ வந்தா எல்லா ஏரி ஆறு எல்லாமே ஃபுல்லா இருக்கு
ம் கம்மியாத அங்க சைடு கூட பக்கத்துலியே ஆரு
ஆரா
கொங்கக் ஆனா என்னா ஃபுல்லாருக்கு தண்ணி இப்பல்லா சுத்தமா தண்ணி இல்ல
ம்
மழை பெய்யாதுனாலயா
ஆமா ப்ரோ ரோட்லா இருக்றதே நாந்தா அ சேரி அப்டியே சொல்றது ஒரே நவம்பரு அதிகமா அதா கார்த்திக மாசோ
அந்த டைம்ல தா வரு
அந்த டைம்ல அச்சிருகுன்னுவாங்க பேசவ
அ அஹ
மீன் அது எல்லாமே ஏரியில்ல தண்ணி ஊத்திச்சுன்னா செரியான மீனு வரு
ஆ மீன புடிப்பீங்ளா
மீன் ஆம மீன்லா புடிபாங்க
வலை போட்டா இல்ல தூண்டில்லா தூண்டில்லே போட்டு புடிக முடியாது வலதா போட்டு புடிக்
எல்லாமே போட்டு புடிப்பாங்க ப்ரோ புடிக்கிறவங்க
நீங்க
ம்
நீங்க
ஆ புடிக்க மாட்டோ ப்ரோ ஃப்ரீயா வாங்கினு வருவே அவ்ள்தா
சம் சும்மாடியன்ஸ்
ஆஹ சும்மா ஆடியன்ஸ் பாக்கவு பாப்போ மீனு மீனு கேட்டா வாங்கணு மீனு வந்து அப்டியே குடுப்பாங்க ஃப்ரீயாவே குடுப்பாங்க ஏனா ஊராள் தான அ அதுனால ஃப்ரீயா குடுப்பாங்க ஒவ்வொத்தரு எல்லாருக்கு குடுத்துரு குடுப்பாங்க அதா தெருஞ்சவுங்களா இருப்பாங்கல்ல ஊர்ல இப்போ எல்லாருக்கு தெரியு நாங்களு கிராமந்தா
ஆ
எல்லா தெரியு
ஓகே ஓகே அது சொந்தக்காரங்க தெருஞ்சவுங்க குடுப்பாங்க ஆமா
ஆமாமா
புரியுது
அ அவுங்க முன்னாடியே எப்டி சொல்றது வாழல்லா கட்டி வச்சுருவாங்க இந்த ஏரில தண்ணி ஊத்துற டைம்ல ஒரு ஒரு டூ ஆறு ஒன் வீக் முன்னாடி வளரிச் ஜெய்சவங்க அவ்ளதா இப்ப எப்டி சொல்றது மாடு தண்ணி வந்தா செம்ம மீனு வரு அதே ஃபுல்லா வெறால் தா
ஆ தெரிது தெரிது ப்ரோ
கம்மியா இருக்கு நண்பா எப்டி சொல்றது நல்லா சாப்டுவாங்க ட்ரம்மு டரம்மா புடிப்பாங்க ப்ரோ அவ்ளோ மீன் வரு ஒரு நாளக்கி எப்டி பாத்தாலு ஒரு ரெண்டு ட்ரம் ஃபுல்லா இருக்கு
அவ்ளோ மீனு
ஆமா வாங்குறோ வெளி ஊர்ல இருந்துல்லா வந்து வாங்க்கிணு போவாங்க எல்லா மீனு வரு மோஸ்ட்டா வெறாலோட ஜிலேபி அதிகமா இருக்கு
ம் சரி ப்ரோ
பஸ்ட்டு ஒரு நாள் மட்டுந்தா இந்த சின்ன சின்ன மீனிருக்கு தெரியுல்ல அது அது போ ஆ சின்ன மீன் தா ஃபுல்லா வரு
ஓகே ஓகே ப்ரோ
ம் சரி ப்ரோ சரி ப்ரோ
ஓகே ப்ரோ